அல்லங்க
அ நான் பேசுறது கேக்குதுங்களா
ஆஹ் எனக்கு நல்லா கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதா
நல்லாவே கேக்குதுங்க நடுவுல தோ ஆப் பல இதுவேய்ப்பு போல இருக்க அது தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது இப்போ நம்ம வந்து பாத் பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்து பேசலாம் விழாக்கள் கள் திருவிழாக்கள் அது சம்மந்தப்பட்டதை பேசலாம்
ஆஹ் செரிங்க செரிங்க
ம் நீங்க முதல்ல சொல்றீங்களா நான் பேசட்டுமா
ஆஹ் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க திருவிழா திருவிழாக்கனாலே அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் அதை பத்தி நீங்க ஆரம் நீங்க நான் அப்படியே உங்க கூடயே வந்துடுறேன்
இப்ப நான் வ ப அப்படினக்க சிட்டியிலா தான் மயிலாப்பூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்த மொத நாள் அதிகார நந்தி அப்படி இண்டு வரிசையா எல்லாமே வரும் ரோல் தெப்ப திருவிழா எல்லாமே வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வீழ நடக்கற ஒரு பஃங்க்ஷன் மாதிரி அவ்வளோ நல்லா இருக்கும் ராத்திரி பகல் ஃபுல்லா ஒளிமயமா இருக்கும் அப்படியே அந்த சொக்க பானை பண்ணுவாங்க ஃபுல்லா அதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்ல எல்லாம் இருந்திருக்கு கேஸ் அவ பண்ணுவகையான பாத்தீங்கன்னா நம்ம என்னமோ சீக்கிரமா நம்ம வீட்டுல பங்க்ஷன் நடக்குது அப்படின்னாக்கா கல்யாணத்துக்கெல்லாம் போனோம்னாக்க மூணு மணிக்கு விடிய காலைய முகூரின்மோம்ல்லையா அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை நம்மளே அறியாம நம எழுந்திரிச்சு ஓடுவோம் அந்த வாசல்னா அவ்வளோ கடைங்க இருக்கும் அவ்வளோ அழகழகான பொரு்கள் இருக்கும் இத வந்து ஒரு ஜாதி மத வேத இல்லாம கொர வந்து த்த பேர் கடை வைப்பாங்க அது ஒரு மாதிரி ரொம்ப அழங்காரமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அறுபகுத்தி மூல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இப்ப வந்து வெயில் காலம் அப்படிங்கறிறதுனால மோரு ஆஹ் வாட்டர்மெலன் அப்புறமா சாக்லேட் ஆளாளுக்கு என்னன்ன கொடுக்கணும் தோணுதோ அத்தனை பேரும் அப்படி ஒரு விநியோகம் பண்ணுவாங்க நிறைய பேர் சாப்பிடடுறதுக்குன்னே வருவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த விழா உங்களால முடிஞ்சதுன்னு நீங்க ஒரு நாள் போயிட்டே வாங்க இப் இப்போ உங்களோட அனுபவத்த சொல்லுங்க ஏதாவது
வந்து அங்க போகணு அதா அத நீங்க சொல்லும் போது தே எனக்கு அது வந்து பாக்கற்துக்கு ஆர்வமா தா இருக்கு நா அது போனதில அது கொஞ்ச வருத்தம் ஒரு டைம் போய் பாக்கலா எங்க ஊர் திருவிழா அப்டின்னு பாத்தீங்கன்னா அ எங்க இதுல வந்து உ கோயில தேர் எழுக்கிற தே திருவிழா வரு அதுக்கப்புறோ எங்க கராமத்திலே பாத்திங்கன்னா தீ மிதி திருவிழா வந்து சூப்பரா பண்ணுவாங்கங்க நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்க ஒரு ஒரு வீட்டில இருந்து ஒருத்தஒருத்தவங்க படையல் அ அப்டின்ற பேர்ல அவங்க வந்து சாப் சாப்பாடு போடுறது எல்லா வெரைட்டி ரைஸ்ம் போடுவாங்க அதனால யார் வீட்லயு யாரு சமைக்க வேணா என்னைக்கு யார் ஒருத்தவங்க வந்து படையல் போடுறாங்களோ அவங்க மட்டுந்தா இன்னைக்கு சமைக்கணு மத்தபடி எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க போய் சாப்ட்ருவோ நாங்க அந்த மாதிரி அது நல்லா இரு க்கும் பானத் தீமிரி திருவிழாவா வந்து நா வந்து இப்ப இருபத்தஞ்சு வருஷம்ங்க வந்து எங்க ஊர்ல இருந்தாலுமே நா ஒரு ரெண்டே டைம் தா அந்த தீ மிதிச்சு வர்றத பாத்திருக்கே எங்க வீட்டுல விட மாட்டாங்க அது கொஞ்ச ரொம்ப எங்க எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமா போட்ருப்பாங்க அந்த தீ அது பாக்கவே பயமா இருக் ஓ னால பாக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாரி நீங்க சொன்ன மாரி ஆ நறையா வந்து நம்ளுக்கு மெயினா பாத்தீங்கன்னா திருவிழானாலே நம்மளுடைய திங்ஸ் வாங்குற தா நறைய இருக்கு அங்க ஜிமிக்கி மாரி இருக் கு வளையல் இருக்கு அந்த மருதாணி இரு க்கு பாருங்க மருதானில அச் ச்சு போடுற மாரி வச்சிருப்பாங்க அது போட்டு ப்பே ராட்டினம் சுத்துறது இந்த மாரி நறையா விஷயங்கள் வந்து அங்க இருக் கு அதுதானே நம்மளுக்கு மெயினு அங்க போய் தீமிதிக்கிரத பாக்கரதுலா நம்ள கடையாது இந்த மாரி விஷயங்கள் வந்து பண்றத் நல்லாவே இருக்கு சூப்பரா இருக்கு அன்னைக்குஸ் சாமி நல்லா அலங்கரிச்சிருப்பாங்க அது பாக்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கு எனக்கு அந்த திருவிழா ரொம் ப பிடிக்கும் ஆடி மாசத்துல அது நடக்கற அந்த திருவிழா
உ
உங்க ஊர்ல அந்த மாரி ஏதாவது திருவிழா இருந்தா சொல்லுங்க
எங்க ஊருன்னு பாத்தீங்கன்னா இப்ப கல்யாணம் ஆகி வந்த அப்புறமா வந்து கிராம சைடு னா நீங்க சொல்ற மாரி அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அ நல்ல கோலாகலமான திருவிழாங்க அது அது வந்து ஒரு வனோ வனத் த்துல வந்து ஒரு சுவாமி வந்து இது பண்ற மாதிரி சண்ட போட்ற மாதிரி அந்த போ காட்சிகள் அன்னைக்கு சும்மை பண்ணிக்காம்சி அது என்ன அப்படின்றது வருஷ வருஷம் வேஷம் கட்றதுனு
உ தெரியு தெரியு
அந்த பாங்க அந்த மாரி அதெல்லா பாத் ஏ பயப்படுவானே அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வேலைய பாப்போ அப்படின்னு இந்த பக்கோ ஆஸ் யூசுவல் கடை வீதி கள் அந்த மாரி விதவிதமான ஆ அந்த தி அது இது எல்லாமே இருக்குங்க அதுல அந்த பனீர் கட்டி பா பண்ணி வப்பாங்க அங்கன்னா அங்கெல்லா உடம்புக்கு ஒண்ணு பண்ணாது ஏன்னா கிராமந்தா கையில தா அத பண்றாங்க பாத்த அவுங் கு சுத்த பத்தமா பண்ணாங்க எனக்கூ
உ
உங்களுக்கு இன்னு இவரைக்கு போனேன் நா சாப்பிட்டதுலயே எனக்கு நேரல சரியலாம அது
ஆ
காச்சி தெய்வீக செயலா கோலத்து நாலையா பட் இது வரைக்கு நா கேள்விப்பட்டது துல்ல நிச்சயம்
ஆ ஆ ஓகே சூப்பருங்க அந்த மாரி எல்லா வேனா அது சந்தோஷமான ஒரு விஷ் யா அத்தா அது இல்லாம இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்பதா வந்து எல்லா சொந்தக்காரங்களு வருவாங்க நம்ம ஃபேமிலியோட ஹலோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ஆ அதா இல்ல திடீர்னு அமைதியாயிடுச்சு அதா லைன்ல இருக்கீங்ளான் ட்டு அதுதா கேக்குது ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா ஏனா அதுதா இப்ப வந்து நீங்க சொல்ற மாரி நம்ம சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் அத்தன பேரு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட் லேந்தெல்லா வர்றவுக்காங்க
உண்ம உண்ம
ரியத்துக்காக வராங்ளோ இல்லயோ அம்மா அப்பா கம்பல் பண்றாங்க அப்டின்றதுக்காகவே வராங்க ரசிக்கிறாங்க மதிக்கிறாங்க அத போட்டுர்றாங்க அதுதா முக்கியமே நெ
ஆ நானுமே பாத்தீங்கனா அந்த டைம்ல பாத்தீங்கனா என்னுடைய ஃப்ரெண்ட் ஸுங்க எல்லாரு சேந்து நாங்க அ காலேஜ் படிக்கும்போது பாத்தீங்கனா அதுக்காகவே கட்டடிச்சுட்டு வருவோ ஏனா அது ஈவினிங் தான நடக்கு அதுல வந்து பாதி நாள் ஒரு நாலு மணி க்கு மேல ஆரம் ச்சுருவாங்க அ சாரி மூணு மணிக் மேல ஆரம்ச்சிருவாங்க அதனால அங்கெருந்து நாங்க இங்க எ காலேஜு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரு வந்துருவோ நாங்க வந்து அத ஜாலியா அத பாத்து அது வந்து அது ஒரு சந்தோஷல்ல ஏனா ஒரு இப்ப சும்மா இருக்குற டைம்ல வாங்க வீட்டுக்குன் சொன்னா யாரு வரமாட்டாங்க இந்த மாரி திருவிழாக்கள் டைம்ல தானெ எல்லாருமே நம்ப கிட்ட வந்து அது அந்த சொந்த பந்தங் கள் எல்லா ஒன்னு சேந்து ஒரு விழாக்கள் கொண்டாட்றது வந்து அது ஒரு சந்தோஷமான விஷ்யம் சொல்வோ இப்ப திருவிழாக்கள் அப்டின்னா இது மட்டு இல்லாம நம்ப பொங்கல் தீபாவளிய கூட அத ஃபெஸ்டிவல்ல சேந்தாலு மே அந்த டைம்லயு நம்ம உறவினர் கள்லா வந்து சேர்றது வந்து இந்த மாரி ஒரு விஷயத்துல தா இந்த உறவினர் கள் ஒன்னு சேந்து அந்த மாரி விஷ்யங்கள் பண்றாங்க ஆனா என்ன கொஞ்சொ கொஞ்சோ அது கொறஞ்சிட்டு போகுது இப் ப பாத்தீங்கனா எல்லாரு கல்யாண ஆயி வேற வேற எடத்துக் போயிட்றாங்க அனால அவுங்க உண்டு அவுங்க உண்டுன் போயி ட்ருக்காங்க இப்ப யாரு இந்த திருவிழாக்கள் ஊர் க்கு போறதோ இல்ல ஏதோ ஒரு பண்டிகைக்கு ஊருக்கு போறதோ அதெல்லா வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது எல்லாரு மறுபடியு அத ஃபாலோ பண்ணா இன்னுமே நல்லா இருக்கு நீங்க சொல்லுங்க நீங்க திருவிழானா ஊரு க்லா போவீங்களா இல்ல இங்கயேதா இருப்பீங்களா
ப்பா வந்து ஊருக்கு கூடுமான வரைக்கு ஆ கெளம்பிருவோ ஆ நாங்க வந்து பாத் தீங்கன்னா இப்போ ஸ்கூல் லீவு டைம்ல அந்த மாரி டைம்ல போயிடுவோ. ஆனா வந்து அங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு மாசத்துல மட்டும்தா அவங்க கொண்டாடுவாங்க ஆ லைக் வந்து ஆடி மாசோ இல்ல ஆவணி மாசோ அப்படின்ற மாரி ஒரு மாதத்ததா செலக்ட் பண்ணி அவங்க அங்க கொண்டாடறாங்க. சோ அந்நேரத்துக்கு எங்களால யாராலயு போக முடியலன்னா என்னுடைய கணவர் போய் அட்டன் பண்ட்டு வந்துருவாரு எங்க சார்புல. ஏன்னா அத மிஸ் பண்ணக்கூடாது அப்டின்னு நெனைப்பாரு அவரு அந்த பாரம்பரிய அது ரொம்போ அவருக்கு இஷ்டோ இந்த மாரி விஷயத்தில இப்போ வந்து நடமுறை வாழ்க்கைல எங்க சாமி காமி அப்டின்ற மாதிரி கேக்கறவங்க நடுவுல அ இந்த ஒரு விஷயத்தையு ஒரு சின்ன நம்பிக்கை உண்டு கண்டிப் பாவே நம்பி க்க உண்டு இன்னொரு ஒரு சுவாரஸ் அவசியமான விஷயோ சொல்ற உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல அந்த திருவிழால வந்து பா த்தீங்கன்னா அந்த நாதஸ்வர இசையோ அந்த பர சத்தோன்னுவாங்கல்ல அது அப்புறோ அந்த ஒ ரு இது மாரி ஊதுவாங் க அந்த ஒரு டிரம்பட் மாதிரி ஊதுவாங்க அந்த இசையெல்லா வந்து கேட்டோன்னா நம்மளையே அறியாம ஒரு டான்ஸ் ஒன்னு வரு நம்மளுக்குள்ள ஒரு ம ன அமைதி கெடைக் கு ஆயிரோ சொல்லுங்க நம்ம ஊருக்கு போயி ட்டு நம்ம ஆளுங்களோட ஒரு அஞ் ஞ்ச நிமிஷ அரட்ட அடிச்சோம்னா கூட நம்ம ஒரு வருஷமா பட்ட கஷ்டம் கூட பஞ்சா பறந்
உண்ம உண்ம நீங்க சொல்றது கரெக்ட்டு நீங்க சொல்றது நா ஒத்துக்கறே ஏனா பாத்தீங்கன்னா அந்த சவுண்டுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு டான்ஸ் வந்துரு இதுல நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாரி திருவிழா கல் டைம்ல அவுங்க சாமி ஆடுற மாரி ஆடுறாங்கள அதப் பாத்துட்டு சாமி உள்ள பூந்துருச் ஜி அப்படிலா சொல்றாங்கள அது ஆனா உண்மையே கெடையாதுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கு நா வந்து ஹண் ஹண்ரடு பெர்ஸன்ட் சொல்றேங்க என்னன்னா அந்த மியூசிக் கேட்ட உனே அவுங்களுக்கு அறியாமலே அவுங்க வொடம்புல ஒரு வைப்ரேஷன் ஒண்ணு வந்துட்டு தா அந்த டான்ஸ் ட்டுன்றது அந்த ஆட்டம் வருது ஆனா எல்லாரு என்ன பண்றாங்க ஐயோ அந்த பொண்ணு மேல சாமி பூந்துருச்சு தி அதனால அது சாமி ஆடுது அது இதுன் சொல்றாங்கள எனக்கு அதுல நம்பிக்கையே கெடையாது இதுங்க மத்தங்க ஆ மத்தங்க நம்புறாங்களோ இல்ல யோ எனக்கு அந்த ஒரு விஷயத்துல நம்பிக்க கெடையாது அத அந்த அத நீங்க செ சொன்ன மாரி அந்த இசையோடைய ஈர்ப்பால தா அவுங்க வந்து அந்த மாரி ஆடுறது அதெல்லா பண்றது வந்து அது அதனால தான்றத நா சொல்லுவே நெறைய பேர் அத மூட நம்பிக்கைய எடுத்துக்கிட்டு நெறைய விஷயங்கள் பண்றாங்க அது மட்டு இல்லாம இருந்தா கொஞ்சோ நல்லா இருக்கு நா நெனைக்கிறே நம்ம நெறையவே திருவிழாக்கள் பத்தி பேசிட்டோன் நெனைக்கிறேன்
தலைப்பா இருந்தது நிச்சயமா இன்னொரு இணைப் குள்ள நம்ம சந்திச்சு வேற ஒரு டாபிக்
பேசலாம் நன்றி வணக்கம்